ஆ சொல்ற
ஹலோ கேக்குதா
கேக்குது
ம் கொஞ்சோ நீங்க சவுண்டா பேசுறீங்ளா ஆ இப்பதா கேக்குது ம் என்ன பண்ணிக் கொண்டிருக்கீங்க
ஒக்கான்டு இருந்த நந்துனுந்துனு இருந்த கால் வலிக்குது
புரில
நடந்துட்டு இருந்தடா கால் வலிக்குதா அனால அப்டியே ஒ
கால் வலிக்குதா நாலா ஒரு நாளைக்கி எத்தன வாட்டித் தெரிமா நடக்கற
ஆஹா நா சொல் ட்டா ஏ எனக்கு வந்து இப்போ நா எவ்ளோ தொளவு நேத்து இன்னைக்கி எவ்ளோ தொளவு நடந்திருக்கேன்னு
ம் செரி நீங்க அது அப்பறமா சொல்லுங்க
ம் ம் ஏன் என்ன ஆச்சி
செர் சொல்லு சொல்லு எவ்ளோ தூரம் வந்து இருக்க
ஆ இன்னைக்கு வந்து கம்மி தா ஆயிரத்தி நானூத்தி முப்பது
ஆ
நேத்து வந்து ஆயிரத்தி எட்நூறு அதுக்கு முன்னாடி ஐநூறு அதுக்கு முன்னாடி நாள் பதினோருராயிரோ
ம்
அஞ்சாயிரோ ரெண்டாயிரோ ஆயிரோ பதினோறாயிரோ ஆறாயிரோ ஆறாயிரோ அஞ்சாயிரோ ஆர்நூறு ஏழாயிரோ ஆயிரோ பதினோறாயிரோ ஆறாயிரோ ஆறாயிரோ ரெண்டாயிரோ பத்தாயிரோ பதினஞ்சாயிரோ
ம்
பதினேழாயிரோ இருபத்தி மூணாயிரோ பதிமூணாயிரோ பத்தாயிரோ பத்தாயிரோ ஆறாயிரோ ஒன்பதாயிரோ பதினேழாயிரோ எட்டு ஒன்பது பதினெட்டு பதிமூனாயிரோ
நா எவ்ளோ தெரிமா டெய்லி ஃபிப்ட்டின் கே
ம் ம் டே இருவத்தி ரெண்டாயிரோ தொடர்ந்துல்லா ரெண்டு நாள் இரு எட்டாயிரோ போட்டுர டே நா இது அமேசான்ல
ஓ சேர் சேர் வாங்க தமிழ்ல கொஸின் கேக்குற
சேர் சேரி ஒரு நாள்ல்லா இங்க பாரு எத்தன கிலோமீட்டரு பாரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நடந்துக்குற ஒரு நாள் மட்டோ
ம் ம்
ம் அப்ப அதுக்கெல்லா என்ன சொல்லுவ
கங்கராஜ் கங்கராஜ் ரெட் சில்ரட் ஓகே
ம் ம்
கேக்கட்டும்மா ஓகேவா ரெடியா
ரெடி
ம் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன
நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள்
வெரி குட் ஐ பிரவுட் ஆஃப் யூ சைல்ட் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்
உ வே சாமினாதரா
வெரி குட் சிலப்பதிகாரம் நூலை இயற்றியவர் யார்
சிலப்பதிகார நூலை இயற்றியவர் எய் இதுவு சொல்டா ஆப்ஷன் சொல்றா
ஆப்ஷன்ஸ் ஆர் இலங்கோவடி இலங் கோ அடிகள் ஓகே வெரி குட் உயிரெழுத்துக்கள் எத்தனை
ஊயிர் எழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டு
வெரி குட் தமிழின் முதல் செம்மொழி அறிந்த எந்த நாடு வெளியானது
புரியில
தமிழின் முதல் செம்மொழி அறிவிப்பு எந்த நாடு வெளி வெளியானது
ஆ இது
எந்த ஆண்டு ஆண்டு
ஆப்சன் சொன்னா ஆ அத் தெர்லயே எனக்கு ஆப்ஷன் சொல்லு
ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து
இத் ரெண்டாயிரத்தி நாலுன் நெனைக்கறே
வெரி குட் ரெண்டாயிரத்தி நால்தா
டேய் இது பச்சே நெனைக்கறன்டா கொஸ்டின் சொல்லு
தமிழின் முதல் செம்மொழி அறிவிப்பு எந்த ஆண்டு வெளியானது
சேர் சேரி
ஓகேவா
ம்
ம் அதுக்கப்றோ வந்து இருங்க போடணு
ஏதாவது வந்து பேசுங்க என்ன பேஸ்ணுன் திருப்பி எங்கிட்டயே கேக்காதீங்க
இல்லடா ஓரளவுக்கு பாக்கறே அதுலிருந்து திருப்பி திருப்பி கதைய கூட கூடாம பச்சினுருக்கேன்டா அது
சேரி ஓகே இப்ப நா திருப்பி கேக்குறே இது வந் து ஒரு ஒரு எயிட் ஓ க்ளாக் வரைக்கு நீ வித இந்த கொஷின்ஸ் நீ வந்து நா கேக்கறே நீ ஆன்சர் பண்ணு புரியுதா
சேர் சேரி
அதுக்கப்றோ நம்ம நார்மலா பேசலா
ஆ
மா அதுக்கப்றோ ஏ கொழந்த ப்ரோ ரொம்ப டயாயிடுல்ல
இதவே ரசிச்சின்றுக்கற
புரியில
சேரி
சேரி உம் மணிமேக லை என்னும் அ காப்பியத்தை இயற்றியவர் யார்
மணிமேகலை என்னும் காப்பியத்தை ஆப்ஷன்ஸ் சொல்லு
இளங்கோஅவ் இளங்கோ அடிகள் சீத்தலை சாத்தனார் கம்பர் திருவள்ளுவர்
இளங்கோஅடிகள் மணிமேகலை
இளங்கோ அடி ஐ மீன் மணிமேகலை என்னும் இயற்றியவர் யார்
ஆ இளங்கோவடிகளாடா சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனாரா
ஆ மணிமேகலை அப்டின்னா மணி ஞாபகோ வெச்சுக்கோ நாங்க நா எப்டி தெரிம்மா படிப்பே இது என மணிமேகல வந்துச்சுல
ஆ
ஆ சீதா வந்து மணி அடிச்சாங்க அத்னால சீத்தலை சாத்தனார் அப்டி அவ வேற அப்டி இருந்தா அப்ப இருந்தால பஸ்ட்டு செம்ல அத்னால அப்டி ஞாபோ வச்டே
அது என்ன தெர்லையே நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் என்று பாடியவர் யார்
மெ ஆப்ஷன் சொல்றா டேய் எதுனா பா
ஆ கபிலர்
ம்
கனியன் பூங் பூங்குன்றார் பூங்குன்றார்
அ
அப்புறும் ஒளவையார் நக்கீரர்
யாதும் ஊரே யாவரும் கேளிரும்
ய்யாசி யோசி யோசி ம்
ஏ பட்ச்னேன்டா நா இத நானு எ யாவரும் கேளிர் ஒளவையார் தான கனியன் பூங்குன்றனாரா
உம் அவரு தா கொஸ்ஸின் என்னன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றும் என்று பாடியவர்
ம் ம்
ஓகே வா கனியன் அப்புறோ நாலடியார் எத்தன எந்த நூல் அ எந்த வகை நூல் நாலடியார்
நாலடியார்
ஷன்ஸார் காப்பியம் அறநூல் இலக்கண நூல் பக்தி நூல்
யாரு வந்து
அறநூல் இலக்கண நூல் பக்தி நூல்
இலக்கண நூலாடா
ம் இல்ல அறநூல்
ஒ அறநூலா ஏ
ஆமா நாலடியார் அவர் வந்து அடிக்கிறார்ல அத்னால நூல் வந்து அறுந்துரு
ம்
ஓகே வா அந்த மாரி தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது
தொல்காப்பியம் நூற் தெர்லயே ஆப்ஷன் சொல்லு
ஆப்ஷன்ஸ் ரெண்டு மூணு நாலு ஐந்து
தொல் காப்பியம் அதிகாரம்
டூ ப்ளஸ் ஒன்
புரியல
டூ ப்ளஸ் ஒன்
த்ரீ
ஆ அதா ஆன்சர்
ஆ
தொல்காப்பியம் எந்த அதிகாரங்களை கொண்டதுன்னா மூன்று அதிகாரங்களை கொண்டது. ஓகே வா தென்பாவணி நூலை இயற்றியவர் யார் ம்பாவனி நூலை இயற்றியவர் தேம்பாவனியா
உம்
தேம்பாவனில்லா இல்ல
ப்ளீஸ் செரி செரி ஆப்ஷன் சொல்லு
கு தெம் பாவனி தா போட்ருக்காங்க வா நீ இன்னா சொன்ன தென்பாவனி தான தேம்பாவனி ஏதோ ஒண்ணு ஓகே சொல்லு
உம் ஆப்ஷன் சொல்லு
வீரமாமுனிவர் கம்பர் பாரதியார்
தேம்பாவனி வந்து வீரமாமுனிவர் இருக்காங்க
கம்பர் பாரதியார்
கம்பரா கம்பர் இல்ல வீரமாமுனிவர் இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு தாண்டா வீரமாமுணி வரடா வீரமாமுணி வரா டேய் இதெல்லா டேய் நா பாத்ததுதான்டாஇருக்கு
இயற்றியவர் யார்
ஆத்திச்சூடி ஔவையார்
உம் வெரி குட் சங்க இலக்கியங்கள் மொத் த்தம் எத்தனை தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு பிரிக்கப்படுகின்றன
ஆப்சன்
ரெண்டு மூணு நாலு ஐந்து ஒன் பிளஸ் ஒன்
டூ
ஆ இது எதுக்கு சங்க இலக்கியங்கள் மொத்தம் எத்தன தொகுப்புகளாக சங்க இலக்கியங்கள்னாலே ரெண்டு தா ஞாபகோ வச்சுக்கோ ஓகேவா
உம்
சங்கம் இலக்கியம் பிரிக்கிறாங்களா ரெண்டுன் ஞாபகம் வச்சுக்கோ தொல் தொல்காப்பியம் எத்தன அதிகாரங்களை கொண்டது
தொல்காப்பியம் வந்து மூன்று
உம் வெரி குட் சரி எட்டு தொகுயில் இடம் பொறா பெறாத இடம் பெறாத நூல் எது
ஆப்சன் சொல்லுங்க
ஓகே நா அ கொஷின் சொல்ட்டு டக்னு ஆப்ஷன் சொல்றவா
ஆ
ஏன்னா உனக்கு அப்சன் ஓடத்தான வரும்
ஆமா
ஓகே எட்டு தொகையின் இடம் பெறாத நூல் எது நற்றினை குறுந்தொகை திருக்குறள் அகநானூறு
திருப்பி சொல்றே எட்டு தொகையில் இடம் பெறாத நூல் எது
திருக்குறள் திருக்குறள்
வெரி குட் குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார் இந்திரன் வ வருவனா
வருண்ண தே வருணண்
வருணன் முருகன் மாயூன்
குறிஞ்சி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு
இந்திரன் வருணன் முருகன் மா மாயோன்
குறிஞ்சி
குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார் இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்பே நீ அந்த ஃப செகண்ட் செம்ல படிச்சிருப்பேனு நெனக்கிறேன் குறிச்சி நிலத்தின் கடவுள் ஆ முருகன்
ஆ தீமே எல்லாமே பச்சதுதான்டா ம் கரும கன்பியூஷன் ஆகுதுட
ஆ அதான் முத்தமிழ் என்பதில் இடம் இடம் பெறாதது எது முத்தமிழ் என்பதில் இடம் பெறாதது இயல் இசை நாடகம் இலக்கணம் வெரி குட் அப்டியே இரு பேசு ஏதாச்சும்
ம் ம் இந்த கை கிளிப்பு வேற இங்க சீ கிளிப்பு வேற இங்க இருக்குது யாருதுன்னு தெரியல என் மேல உட்டு போயிட்டு இருக்காங்க நம்மதார் கிளிப்பு இங்க ஒன்னு இருக்குல்ல மடில யாருதுனே தெர்ல அதா வெச்சி விளாடினு இருக்க
ம் அடுத்த கொஸ்டின்ஸ் கேக்குறேன்
ம்
புறநானூறு எந்த வகை இலக்கணம் அகப்பொருள் புறப் பொருள் அறப்பொருள் காப்பியம்
புறநானுறா
ஆ புறநானூறு எந்த வகை இலக்கணம் இலக்கியம் ஆ அகப்பொருள் புறப்பொருள் அறப்பொருள் காப்பியம் சொல்லு எதோ ஆ ஆன்சர் சொன்னீயே
புறப்பொருளா
ம் கரெக்ட்
ஆமா அகநானூறு வந்து அகப்பொருள் புறனானூறு வந்து புறப்பொருள் ஆமா
ஆ இது இது களித்தொகை எந் எந்த தொகுப்பை சார்ந்தது பத்துபாட்டு எட்டுதொகை பதினேழு கீழ்கணக்கு ஐம்பெறும் காப்பியம்
பத்துப்பாட்டு எட்டுத்தொகை
பதினேழு கீழ்கணக்கு ஐம்பெரும் காப்பியம்
த்துப்பாட்டு எட்டுத்தொகை
பதினேழு கீழ்கணக்கு ஐம்பெரும் காப்பியம்
கழித்தொகை வந்து பத்து பாட்டா
எட்டு தொகை களித்தொகை என்பது எட்டு தொகை
ஆ சேரி சேரி அந்த எட்டு தொகைல மொத்த எத்தன நூல் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும்டா
அத பாத்து சொல்றேன் சிலப்பதிகாரம் எந்த ஆ நகரத்தில் முடிவடைந்தது ஆப்ஷன்ஸ் பூம்புகார் மதுரை வஞ்சி காஞ்சிபுரம் சிலப்பதிகாரம் எந்த நகரத்தில் முடிவடைந்தது பூம்புகார் மதுரை வஞ்சி காஞ்சிபுரம்
காஞ்சிபுரம் இருக்காது மதுரையா
இல்ல வஞ்சி என்னும் இடத்தில் முடிவடைந்தது
வஞ்சியா
ஆமா எது சிலப்பதிகாரம் அப்படின்றது வந்து வஞ்சி எனும் இதுல முடிவடைந்தது ஓகேவா
சேர் சேர்
அடுத்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை
தமிழ் முத் எழுத்துக்களா
ஆமா
எண்ணூத்தி முப்பத்தி எரநூத்தி முப்பத்தி நாலு நுப் முப்பத்தஞ்சு வரும் அதோட ஒரு சொல்லு
ஃபை டூ ஃபார்டி செவன் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஃபாட்டி எயிட்
ஃபஸ்ட்லேந்து சொல்றா
யாப்